கேக்குது
உம்
அங்க மழ நீர் தொட்டில்லா வச்சிருந்தாங்கல்ல இது ரொம்ப நல்லாருந்தது இல்ல இயற்கைய எல்லா அவுங்க தண்ணியல்லா சேமிச்சு வெக்கிறாங்க
தெரபதி பேசறாராமா லாஸ்ட்டா லாஸ்ட்டா ஊட்டி பொடவ அந்த ஹோட்டல பத்தி பேசுவியா
ஆஹ் அத பத்தி தா பேசிட்ருக்கே அந்த ஹோட்டல்ல பத்தி தா
உம் மழ நீரு ஆம்மா எல்லாம்ப் கல த செட்டப் பண்ணி வெச்சிருக்காங்க நல்லா ஹோட்டல் தா
ஆம்மா
ம் நல்லா இயற்கையோட இ ணைந்து ஒரு அருமையான கஃபே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா விசிட் பண்ணணு
ஆமா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைமு இந்த கஃபே தா விசிட் பண்ணி நம்ம போகணு போனுன்னா ஊட்டி போனுன்னா
ஆமா சில பேருக்கு போன எடத்துக்கே போனா வெறுத்துரு ஆனா இந்த தல்லா வெருக்கவே வெருக்காது
வெறுக்கவே வெறுக்காது எத்தன வாட்டிக்கு வேணாலு போனாலு அங்கதா போக தோணு போறவங்குளுக்லா அங்க சாய் சுமி மெனுல கூட நெறையா இருந்துச்சுல்ல
தானாலா பார்சல் வாங்குறவங்களுக்கு கூட கேரி பேக்லா யூஸ் பண் துணி பையே குடுக்குறாங்க அதுவு இல்லாம அங்க கோல்டு காஃபி எல்லாமே இருக்குது அங்க குளுருக்கு செல ஹோட்டல்ஸ்ல வெச்சிருக்க மாட்டாங்க கோல்டு காஃபி எதுமே பட் ஆனா இங்க வெரைட்டிஸ் காக நெறைய வெச்சிருக்காங்க
ஆமா அப்பற நம்ம ஊர்ல இருக்கிற டீ ஐட்டம்ஸ் கூட அங்க வெச்சிருக்காங்க அவங்க மெனுல பாத்தியா
நீலகிரி டீனு இருந்துது நெக்ஸ்ட் டைம் ஆனா மிஸ் பண்ட்ட நெக்ஸ்ட் டைம் போம்போது கண்டிப்பா ட்ரை பண்ணனு அத
ஓகே ஆமா அந்த நீலகிரி டீய எப்டி இருக்குனு நம து இது டேஸ்ட்டு பண்ணி பாக்கலா
ம் கண்டிப்பா பண்ணணு
ஆமா
எல்லாத்தையு பண்ணோ அத மட்டு மிஸ் பண்ட்டோ
ஆமா அப்பற அங்க இருக்கிற சேரு கம்ஃபர்டபுளா இருந்துதுல்ல முதுகெல்லா வலிக்காம எவ்ள நேர வேணாலு உக்காந்துக்கலாம் போல அவ்ளோ கம்ஃபர்டபுளா சேர் எல்லா போட்டு வெச்சிருக்காங்
ஆ ஆமா அந்த வியூக்கு அங்க இருக்கறது ஆம்பியன்ஸ்க்கு அங்யே உக்காந்தர்லாம் போல மொத்த டூரையு அந்த எடத்துலயே முடிச்சிர்லாம் போல அந்த காஃபி சூடுக்கு அங்க இருக் கற ஆம்பியன்ஸுக்கு அங்க குளுருக்கு அப்டி தொண்ட வழிய எதமா எறங்கிச்சு நல்லா
ஆ ஆமா ஒவ்வொரு டேபிள் அதுவு இல்லாம ஒரு டேபிளுக்கும் பக்கத்துல எல்லாம் அவங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட் குறிச்சிருக்காங்க பாத்தியா அது எவ்வளவு அ அது எவ்வளவு இதுவா இருந்த எவ்வளவு ஒயர் வேணாலும் நீளமா நீட்டிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு
ஆ அதேதான் ஆமா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா வச்சிருக்காங்க அதே மாதிரி அங்க போனா மல இடத்துக்கு ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போனா நெட்வொர்க் எல்லாம் கிடைக்காது ஆனா அவங்க ஒயஃபை எல்லாம் நல்லா ஸ்பீட் செமையா இருந்துச்சு அவங்க வைஃபை பரவாயில்ல கஸ்டமர்ஸ்கு நல்லா ஃப்ரீயா ஃப்ரீ சர்விஸ் பண்ணாங்க இதெல்லாம்
ம் ஆமா ஃபேமிலியோட வர்றவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு செக்ஷன் வச்சிருந்தாங்க பாத்தியா
ஆ அதே தான் நான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாரும் ஃபேமிலியா போலாம் இந்த தடவை ரெண்டு பேர் மூணு பேர் போனதுனால இதாயிடுச்சு நாம் நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியா போய் அந்த சீட்ட தான் புடி ணும் அங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்
ஆமா நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம குழந்தைங்களை எல்லாருமே கூட்டுட்டு போயிக்கலாம் ஏன்னா அங்க நல்லா சேஃப்டியா இருந்தது குழந்தைங்களுக்கு கூட சாப்டா மேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சாஃப்டா மேட்டை போட்டு ஒரு சின்ன ஏரியாவே வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்குன்ட்டு தனியா ப்ளே ஏரியா மாதிரி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு குழந்தைங்க எல்லாம் கூட்டு போனா நல்லா விரும்பி விளையாடுவாங்க அங்க இருந்துட்டு
அதேதாங்க கஃபேல ஈவினிங் டைம் நைட் ஆரம்பிச்சுரும் கஃபேயெ பாக்கணும் அவ்ளோ ஜொலிக்குது இதனால மினிமலால லைட்டு நல்லா அழகா இருந்துச்சு அவங்க பாக்க
ஆமா ஆனா செம ட்டு க்னாலஜியா பண்ணிருக்காங்கல்ல கண்ணுக்கு வலிக்காம பாக்கவு அழகாங்க லைட்டிங்ல்லா அழகா செட் பண்ணிருக்காங்க கண்ணுக்கெல்லா அப்டி அழகா இருக்கு ஜொலிக் ச்சுது ஆனா செல இது லைட்டெல்லா பாத்தா நம்ம கண்ணுல்லா வலிக்கிற மாரி இருக்கு ஆனா அங்க அப்டி இல்ல ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க லைட்ஸ் எல்லாமே
ஆஹ் அதேதா எல்லார் ஹோட்டலயு நம் மாதி இது ரொம்பவே டிஃப்ரண்டா இருந்துது இன்னோன்னு கவனிச்சு க்யு ஆர் கோடு ஸ்கேன் பண்ணியே ஆர்டர் பண்ணி பில் பே பண்ற ஆப்ஷனு இருக்குது அங்க
ஆமா அதுவு பாத்த அந்த அந்த மாரி தானே நம்ம கூட பண்ணுணோ கேட்டுட்டு
உம் ஆமா அதேதா அது எவ்ளோ ஈஸியா இருக்குது இல்ல அவங்க ட்ட போட்டு நம்ம போயிட்டு அதுக்காக வெயிட் பண்ண நாம சொன்னா போது கியூ ஆர் கோடு மோலமா அவங்க
உம் ஆம்மா அதோ மாரி இந்த மெனுல எதுனாச்சு சாப்பாடு இ காலிய ஆகி போயிருந்துச்சுன்னா அந்த இது கூட அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க டக்குன்னு அப்பறொ நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இல்லன்னு சொல்லணுமே அதுக்காக அவங்க ரிமூவே பண்ணியடுறாங்க
ப்ப அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி எல்லாமே நம்மாள பாத்துக்க முடியுது
ஆமா
ம் ஹ் ஊட்டிலேயே பெஸ்ட் ஹோட்டல்ன்னா அது மட்டுந்தா
என்னென்ன நடக்குது எல்லா ஐஜினிக்கா இருக்கான்னு கூட நம்ம பாக்ற மாரி கண்ணாடில செட் பண்ணிருக்காங்க நம்ம வெளில நின்னுட்டு அவங்க என்ன பண் பண்றாங்க எல்லா சாப்பாடு என்ன எப்புட்ல்லா பண்றாங்கன்னு கூட அத பாத்துக்கலா நல்லா இருந்துச்சு அந்த மேரிலா எந்த ஊர் வெப்பாங்க ஆனா இங்கே அப்டி வெச்சிருந்தாங்க அதுக்காகவே இது சூஸ் பண்றானுங்க
ஆமா ஹோட்லோட ஹோட்லோட மொத்தக்காஸ் ப்பே அந்த கஃப் மொத்த இதுமே ஃபுல்லா மே வேர ஒர்க்லதா அப்பின் சொந்தது நல்லா வெளிய ஊட்டியோட வீவு ஹில்ஸ்டேஷனோட வியூவு பிளஸ் இவங்க ஹோட் ட்டல உள்ள எல்லா ஹைஜீனிக் வியூவு இந்த டேபிள தொடைக்கம்போது கூட ரொம்ப நல்லா அழகா வாசனையா ஒரு இது போட்டாங்க்தா அது என்னன்னு கூட தெர்ல தெரிஞ்சா கேட்டு நம்ம வீட்
சானிடைசரு சானி
என்ன சானிடைஸ் அது என்ன ஃபிளேவர் ன்னு தெர்ல அவ்ளோ நல்லா இருந்துச்சு கேட் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்
ஆ ஆ ஆமா உம் அப்றோ ஆமா மிஸ் பண்றோ நெஷ்டைம் பாத்துக்கலா அங்க செஃப் எல்லாருமே கிளவுஸு கேப் எல்லாமே போட்டு ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்தாங்கல்ல
ஆ ஆமா செர ஹோட்டலே சும்மா தொணங் வெச்சு தொடச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நா இங்க நல்லா கஸ்டமர் கேட் என்ன வேணுன்னு பாத்த சில்ட்ரேன்னு சொன்னாங்க அத கேர் பண் ப்பதுக்கூட இருக்காங்க இனியா அவங்கல ண்றே ஏரியா எல்லாமே இருக்கு சோர்ணைங்கள் கூட
உம் ஆமா ஆமா அப்டி யார் பியூரிஃபையர்லா வெச்சுருக்காங்க அதுவு யார் பியூரிஃபயர் வெச்சுருக்காங்க டேஷ் போர்டுலா வெச்சிருக்காங்க ஏர் குவாலிட்டிலா எவ்ளோ இருக்குதுன்ட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்க டிஸ்பிளேலா ஷோவ் ஆகுது அது குவாலிட்டி கூட ஷோவ் ஆகுது ஆமா அந்த மாதிரி ச்சுருக்காங்க எவ்ளோ ஹைஜீனிக்லே
பைசாக்கு ஒருத்து செல்வுபனூ ருவாக்கு நல்லா ஒர்த்தா இருந் சின்ன ஓட்டல்
ஆமா ஆஹ், கூட்டம் எவ்வளவு நிறைய இருந்தாலும் அங்க எ க்கு சவுண்டே கேட்காத மாதிரி வச்சிருக்காங்க,
ஆஹ் அது கஷ்டமர் ஒன்னாருக்கு பத்து பத்து க சத்தமே வராது இந்த ஓட்டம் ரொம்ப பேமஸ்ன்னு, நினைக்கிறே ஊட்டிலயே அந்த கபே தா
ஆமா
உ உம்
சும்மா ஃபக் ல்லாம் வைக்கல அவங்க நல்லா அளவு எதார்த்தமா அழகா சித்தரிச்சிருக்காங்க, ஒவ்வொன்னையும் பாத்து பார்த்து எல்லாமே ரியாலிட்டியா இருந்தது எதுவுமே அங்க போக்கவே இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு
ஆமா அந்த கோட்டுல கெட்டநவங்க ரொம்ப பா பத்து நல்லா கஷ்ட் த்த ஸ்கேல் பிடிக்கும் புடிக்காது என்ல்ல பார் இது பத்து கிட்டி இருக்காங்க நல்லா
உம் அதுவு இல்லாம நம்ம எடுத்த போட்டோஸ் எல்லா இன்ஸ்டாகிராம்ல நம்ம எ பண்ணாமலே போஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்து, நம்ம எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே அந்த லைட் செட்டப்புக்கு
பௌஷ்டிக்கில வந்து, எங்க போன எந்த ஹட்டல் எல்லா எல்லாம வந்து கெட்டே இருந்தாங்க
ஆஹ் எல்லாம் கமண்டண்டா இருந்துச்சு, ஒரே நம்ம போஸ்டிக்கிலல்லாம்,
லோகேஷன் லோகேஷன்ட்டுஹ
உம்
ஆமா, அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு மழை பெய்ய அரம் திருபத்தியா ஊட்டில அப்படி சாரல் பட ரம்பிச்சது நல்லா இருச்சு ஆஹ் போட்டோ வியூ பாக்குற வியூ ந இருந்துச்சு போட்டோக்குமே, வியூ ருந்துச்சு
உம்
ஆஹ் ஆஹ்
பில்லுல கூட எவ்ள நம் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டாலுமே அவங்க கரெகாட் ஹா ஹாடு பண்றாங்க எஸ்டரா எதுவுமே ஆட் பண்ணல எல்லா அவங்க கரெக்டா இருக்காங்க அவங்க ஒர்க்ல
ஹ ஜிஎஸ்டியுமே ரொம்ப கம்மியா இருந்தது அந்த மெயின்டெனிங் சார்ஜ் எந்த சார்ஜுமே இல்ல நம்ம பைக் விட்டறதுக்கு கார் விட்டறதுக்குமே எதுவுமே நம்ம பண்ணல கரெக்ட் ரீசனபிளா இருந்தது எல்லாமே
உம் பேமெட்டும் பாத்தியா நம்ம வந்து கேஷும் பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அசட் பண்ணிக்கிறாங்கெட்ஒொர்க் ஷூ அங்க இல்லாமே இருந்துச்சு எதுல வேணாலும் பில் பே பண்ணிக்கலாம் உம்
ான் நானும் சரி என் சாப்பாடு எல்லாம் பாார்த்தட்டு பில்லு அதிகமா வருமோன்னு நினைச்சேன் பார்த்தா பில்லு வந்தப்பதான் சரி இது இவ்வளவு தானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன்
ஆனா வெளியில இருக்கிற பால்கனி செட்டப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் இரும்பு ஸ்ட்ராங்கா இரும்பு பில்லரை வச்சு போட்டிருந்தாங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க பாத்த்த்தியா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த பாலனி கைக்குள்ள செல்லாம் ஒண்ணனும்
ந சில ஹோட்டல்லலாம் போனா கணச்சு கேசல க அங்க உள்ளவங்க சர்வீஸ் பண்றவங்கல்லாம் இது டிப்ஸ்ு டிப்ு கேப்பாங்க ஆனா இந்த ஹோட்டல்ல யாருமே அப்படி இல்லலை கார் பார்கிங் ஏரியாவ கூட அப்படி யாருமே இல் எல்லார ரொம்ப காம நடந்துகிட்டே பாத்துட்டுப்போங்க பாத்துட்டு போோங்கன்னா சொன்னாங்க ஒரு டிப்ஸ் கூட கேட்கயும்
ஆமா
செல ஹோட்டல்ல அதுக்காண்டியே நாலஞ்சு பேர் இருப்பாங்க டிப்பு குடுங்க டிப்பு குடுங்கன் தொல்ல பண்ட்டே இருப்பாங்க ஃபாலோ பண்ணி
ஆமா நல்ல ஹோட்டல் ஆனா த பெஸ்ட் கஃபேக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிக்கலா அங்க வர்ற எல்லாருமே மோஸ்ட்லி நல்ல இதுதா சொல்ட்டு போறாங்க நல்ல கஃபே நல்ல கஃபேன்ட்டு எதுமே யாருமே எல்லாருமே குட்ஸதா சொல்ட்டு போறாங்க தவர யாருமே கெட்டதே எதுமே சொல்லல எல்லாமே நல்லததா சொல்ட்டு போறாங்க இந்த ஹோட்டலுக்கு வந்த எல்லாருமே
ஆமா நானு இங்க வந்து எ ஃப்ரெண்ட் ஸ்ட்டலா சொன்ன அவங்களு சொல்றாங்கனு செரி நானு வரே நம்ளு போலா அதே பிளேஸ்க்கு ஊட்டி சுத்தி பாத்துட்டு அப்டியே கஃபே க்கு போய்ட்டு நல்லா ஸ்டே பண்ட்டு வர்லா ரிலாக்ஸ் பண்ட்டு அப்டின்னாங்க சரின்னு சொல்ட்டு அவுங்க பிளான் போட ஆரம்பிச்ட்டாங்க இப்பவே ம்
சேரி சேரி கூட்டுட்டு போலா ஆனா அங்க வந்திருந்ததுல்ல நெறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியா வந்துருந்தாங்க பாத்தியா ஃபிரெண்ட்ஸாவு வந்திருந்தாங்க ஃபேமிலியாவு வந்திருந்தாங்க
ஆனா ஃபேம்லியா டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல எட ஃபேமிலியா
ஆமா நானு நல்லா என் ஜாய் பண்ண அங்க அந்த கஃபேல ஊட்டிய ந என்ஜாய் பண்ணமோ இல்லயோ அந்த கஃபேல ஸ்பெண்ட் பண்ணது டைம் எலா ரொம்ப என்ஜாயா இருந்துச்சு
ஆ ஆமா ஊட்டிலயுமே நல்லா கிளைமேட் ல்லா நல்லாருந்துச்சு ம் சூ
ம் நம்ம அடுத்த டைமு நம்ம ஃபேமிலியா போலா பேபிஸ் எல்லாரையுமே கூப்டுட்டு நம்ம ஃபேமிலியா போலா நெக்ஸ்ட் டைம் போகு கொச்சுல எல்லாரையு கூட்டிட்டு போலா ஒரு
வெளியே பாத்தியா அந்த ஹோட்டலுக்கு வெளியவே ஒரு ஃப்ளவர் ஷாப்லா வெச்சிருந்தாங்க ஒரு ஹோட்
ஆமா ஃபிளவர்ஸ் எல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க பிளார்ஸெல்லா வெச்சிருந்தாங்க கலர்ஃபுல்லா சீப்பா ரேட் தான குடுத்தாங்க ஆமா வெரைட்டி வெரைட் டியா ஃப்ளார்ஸ் எல்லா வெச்சிருந்தாங்க பத்தியா கல
எல்லாமே நல்லாருந்துச்சு எல்லா
கண்ணுக்கு அப்டியே சொல்லி இங்க ஒவ்வொரு ஃப்ளார்சு பாக்கறதுக்கே நாம அந்த ஊர்லயே ஒரு வீடு வாங்கி இருந்திர்லாம் போல அந்த அளவுக்கு இருந்துச்சு
ஆ ஆமா நல்லா பரவால நா இப்டி இருக்குன் நெனைக்கமான நல்லாருந்துச்சு
ஆமா ஆனா அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லா அது நல்லா பழகி இருக்கு அவங்களுக் அங்கயே இருக்கறனால நம்ம இங்கிருந்து அங்க போறதுனால நமக்கு நல்லா இருக்கு நல்லா ஹாப்பியா இருக்கு அந்த பிளேஸு ஆமா ஆமா செமையா இருந்து து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போறோம் ஃபேமிலியா நம்ம போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோ
நெக்ஸ்ட் மந்த்தே பிளான் போட் ல்ல கண்டிப்பா ஆமா
ஓகே நீ சாப்ட்டியா
ஆஹ் சாப்பிட்டேன் இதுமே தூங்க வேண்டியதான்
உம் சேரி தூங்கு
அந்தட்ச் சாயக்கத்தரி கத்தரி
சரி ஓகே நீ சாப்பிட்டு நீன்னு தூங்கு ரெஷ்ட் எடு நானும் சாப்பிட்டுட்டேன் இந்த தோஸ் சையூம் சம்பாரும் சாப்பிட்டேன்
சேரி சேரி நெக்ஸ்ட் இருக்கிற பிளான் பண்ணலாம் அப்போ